ஹலோ கேக்குதா ப்ரோ எல்லாரு முன்னாடியு நெகட்டிவ எதுக்கு பேசுறீங்க
உம் நல்லா இருக்கே ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங்களா
படிக்கிற ப்ரோ நானு காலேஜ் நீங்க ப்ரோ
நா ஒர்க் பண்ற ப்ரோ
ஒர்க் பண்றீங்களா என்ன ஒர்க் ப்ரோ ஏன்னா ஒர்க்கா
சும்மா பார்ட் டைம் ஜாப் மாரி ப்ரோ அந்த மொபைல்ல ஆர்டரு மாரி புடிச்சு அத அப்டி டிரான்ஸ்ஃபர் பண்றது
அப்டியா ப்ரோ அப்
அது இப்ப இந்த க்ளோதிங்ளா அப்டியே கம்மி சேல்ளா ஹோல்சேல் கடல ஆன்லைன்ன டிரஸ் மாரி பண்றது அப்டியே அந்த மாரி வரு ப்ரோ உம்
ப்ரோ நா வந்து ஸ்கூ ப்ரோ நா வந்து கேட்ரிங் இதுல போவ ப்ரோ ஃப்ரீயா இருந்தா நீங்க ப்ரோ
நா நல்லா போடுவா இந்த க்ளோதிங் சைட்ல ஏதாச்சு ஒரு ஒர்க் பண்ணுவோ பல்க் பல்க் காட்டஸ்லா எடுத்து அப்டியே கடைங்களா டிஸ்டரிபியூட் பண்ற மாதிரி மொத்தமா எடுத்து அப்டியே எல்லா கடைங்களுக்கு அப்டியே அனுப்புவோ அவங்க கேக்குற மெட்டீரி லா அவங்க எந்த அளவு கேக்குறாங்களா அந்த அளவு உம்
ஆன்லைன ப்ரோ வேற என்ன ப்ரோ பண்றீங்க அவ்ளோதானா
சேஸ் பண்ணுவோ அ டிசைனிங் நாங்களே உருவாக்கி ஃபார்முலால ஹ அந்த டிசைன்
டிசைன் நீங்க பண்ணுவிங்கள இல்ல ஆளுகிறாங்களா தனிய ஆளுகிறாங்களா ப்ரோ
டிசைன் ஐடியாஸ்ல தருவோ அது எம்ப்ளாயீஸ்ல இருக்காங்களா
ஆஹ் அவங்க பண்ண அவங்க டிஸ் ஆமா அவங்க பண்ணுவாளா
ஆமா அப்டி தொழிலாளர்கள அப்டியே ஹெல்ப் பண்ணுவாங்க
உம் சேரி ப்ரோ அப்புறமா
அப்டியே ஒரு எவல குவாலிட்டி வேணுமோ
உம்
அந்த அளவு நம்ப குடுத்தோம்னா அவங்க அந்த அளவுக்கு அடிச்சு குடுத்துருவாங்க அத நம்ம வந்து அப்டியே பேக்கிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்
அவ்ளோதானா ப்ரோ
இந்த மாறித்தா அந்த கடைக்கெல்லா கேக்குறாங்க
ம்
க்குறாங்க பகனு
ம்
நீங்க கேட்டரிங் போவீங்க அவ்ளதானா
அவ்ளதா ப்ரோ கேட்ரின் தா ப்ரோ காலேஜ் போயிட்டு செட்டு கேட்ரிங் போகு ப்ரோ அதா ப்ரோ ஒ நீங்க கேட்ரிங்லா போயக்கலா ப்ரோ நீங்க கேட்ரிங்கு
கேட்ரிங்லா போனது இல்ல ப்ரோ
ஏ ப்ரோ
இந்த ஏரியா சைட்ல அலா இல்ல ப்ரோ ல ப்ரோ எனக் ஏஜ் அதிகமாயிடுச்சுனா காலேஜ் படிக சொல்ல ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போயிருக்கே நினக்கே ம்
ம் நீ கூப்ட்டா வர் வருவிங்ளா ப்ரோ கேட்ரிங் கூப்டா
இல்ல ப்ரோ பிஸ்னசே கரெடா இருக்கு
இது கட்டதா ப்ரோ
தின ஏதாச்சு தெரிஞ்சுக்கனுமானா ந் துணிகள பத்தி இன்னு கொஞ்ச கரெக்டா இருக்கு
ஒரு நாம
ஆ ப்ரோ இப்ப நம்ப ட்ஷர்ட் போல வேணும்னா ஒங்களுக்கே தெரியுல இப்ப டிஷர்ட் எப் விருவாங்க லப்பர் க்ளாத் லப்பர் போல இருக்கு அப்மா துணில இருக்கு ச் இப்ப அவுங்க வந்து சொல்லுவாங்க இந்த இந்த க்ளாத்துல வேணுன்ட்டு அந்த க்ளாத்துல நாங்க வந்து டிஷர்ட் வந்து பல்க்கா ஒரு எறனூறு ம்
த்ரா மெட்டீரியல்லா பண்ணேங்க
புரில
ரா மெட்டீரியல் எல்லாதே அத் தே மெட்டீரியல் என்ன பண்ணீங்க
அது மெட்டிரியளோட மொத்தமா பர்சஸ் பண்ணிப்பே ப்ரோ ஒரு பல் கா பர்ச்சேஸ் பண்ணிணுபோனா எந்த கலரோ அந்த கலர் வேணுண்டு அப்டியே நம்ம ஒரு டி ஸ்டிச்சஸ் பண்ண குடுத்துருவோ
ஓ அப்டியா ப்ரோ
ம் ச் இல்லனா வந்து கொஞ்ச கஷ்டமறுனா இந்த சேரீ புடவலா இருக்குல்ல
ம் ஆமா
ம் அது ஸ்டிச் பண்ணதா கொஞ்ச கஷ்டமா இருக்கு ஏனா அது டிசைனிங் அதிகோ அதுக்கான மெட்டிரியலு கொஞ்ச அதிகமா இருக்கு அதனால அது கொஞ்ச கஷ்டமா இருக்கு
ம் ப்ரோ நீங்க அப்டியே சே இது ச் ஹோல்சேல பண்ரி ஒன்லி ரிட்டேளா ப்ரோ அது
புரில
நீங்க இது பண்றீங்கள டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்கள அந்த ப்ராடக்ட்லா
ஆமா
இது ஹோல்சேல் தா பண்ணுவீங்ளா இல்ல ரீட்டேலா பண்ணுவீங்ளா
இல்ல பல்கா அல்ட்ரஸ் யாரு குடுத்தாலு அவு பண்ணி குத்ருவோ ஹோல்ஸ் இதுதா ம் ச் சும்மா அ பத்து பீசு இருவது பீஸ் அந்த மாரிலா கேட்டா குடுக்க மாட்டோ
ஓ ஓ ஒங்களுக் டைம் வேஸ்டா இத ஆவுல ப்ரோ ஒங்களுக்கு
ஆமா
ம்
எதாது ஒரு ஆட்றுக்காக திருப்பி அத நம்ப ஆ இது ஆபிஸ்குல போயிட்டு அத இது பண்ணி
அதுக் காசு வேஸ்ட் ஆகுல ப்ரோ அதுக்கு இது
பண்றோமன்னா இந்த கிலோகு ஒரு பல்க் ஆர்டர் போடும்மோ ஒரு நூறு கிலோனா நூறு கிலோ காசு வாங்கிப்பாங்க அவங்க கொரியர்ல ஆ அத கொடுத்தா அவங்க எப்பவுமே போட்ருவாங்க மோஸ்ட்லி அங்க கடக்காரங்களே வந்து வாங்கிப்பாங்க இந்தந்த மெட்டிரியலு அது வேணும்ட்டு ரொம்ப லாங்னால தான் நா ரேரா போனா ரெகுலர் கஸ்டமர் யாருன்னா அந்த மாரி டெலிவரி போட சொல்லுவாங்க
ம்
நீங்க ப்ரோ கெட்டரிங் மட்டுதா போவீங்களா
அ ப்ரோ கேட்ரிங் மட்டுதா ப்ரோ கேட்ரிங் போவே இல்லனா சும்மா வீட்ல இருப்பே கம்பெனி போவே ப்ரோ வீட்டு பக்கத் கம் கம்பெனி இருக்கு ஒரு கம்பெனி நைட் ஷிப்ட்டு போயிருவே ப்ரோ அது ஈஸியா இருக்கு வேல அங்க
என்ன கம்பனி ப்ரோ அது
அது ஒரு கம்பனி ப்ரோ அது கம்பனி பேரு தெர்ல ஆனா அது ஈஸியா ப்ரோ அது வேல
ஆ... என்னா மாரி ஒர்க் பண்ணுவீங்க எப்டி இருக்கு
இப்ப வந்து நம்ப வீட்டு தேவயான வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸ் எல்லா பேக் பண்ற மாரி ப்ரோ அது
ஆ அதெல்லா நீங்க பேக் பண்ணுவீங்க ஒருத்தர் வந்து அதெல்லா லாரில ஏத்துவாங்க
இல்ல ப்ரோ ஃபஸ்ட் நம்ம அந்த ஃபஸ்ட் அந்த ப்ராடு அந்த ஃபஸ்டுரா பஸ்ட்டு பல்கா எடுத்து எறக்கி அப்றமா அது எங்கங்கல்லா போனுமோ அது அதுதகுந்த லொகேஷன் பாத்து பேக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி என் ஒ சின் சின்ன வேல இருக்கு எ இப்போ இதின்னி எங்க கேட்டுருக்காங்களோ ஒவ்வொருதுக்கு ஒவ்வொரு பாக்ஸ் போட்டு ஓர் த்த அமச்சுவுற்றுவோ ப்ரோ அத அப்டி தா ப்ரோ
அது அப்டியே எல்லா கடையு போயிட்டு அப்டியேல்லா அப்டி
அ அ பஸ்டோருக்கு போயிட்டு அப்டியே ஓ பச்சஸ் பண்ணுவே ப்ரோ போய்ட்டு போய்ட்டே
அத வந்து நீங்க பேக் பண்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா
ஆமா ப்ரோ
ஆ வேற ஏதாச்சு ந போய் எதுனா போகு ம்
ப்ரோ எதோ சொல்ல வந்தீங்க
வேற ஏதாச்சு என்னன்ன மாரி ஒர்க் பண்ணுவீங்க
வேற மாரினா லோடு ஏத்துறது ப்ரோ லோடு ஏத்துறோம்ல்ல கம்பனில இத எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல்லா இருக்குல டீவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி இதெல்லா நாங்க என்ன பண்ணுவோ ஒரு ரெண்டு அத பேசிக் தயாரிக்க சொ டிரைவர்கிட்ட சொல்லுவே இத்தன வண்டி அவளோ இவலோ இவலோன்னு சொல்ட்டு ஒருத்தனுக்கு அத ஏக்கோ ப்ரோ நாங்க அத இறக்கி வண்டில வண்டில இறக்கி கம்பென்ல்ல போய் லொக்கேஷன் வர்ற எடத்துல குடுத்துருவாங்க அங்க எத்துனு போய் நிறுத்தி நிர்திட்டு அதா காச வாங்கிந்துருவே ப்ரோ அதா ப்ரோ
ஆ ஆ
என்னா ப்ரோ சாப்ட்டீங்களா ப்ரோ இல்ல அது நம்ம கஷ்டம் ப்ரோ அது பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் தா ப்ரோ
அம்மா
ஆமா ப்ரோ அதுல்லா தூக்கி வைக்கதா ப்ரோ அது மிச்ச தல்ட்டு பொய் தல்ட்டு பொய்லா ப்ரோ ஒரு ட்ராலி மாரிருக்கு ஒரு வண்டி மாரிருக்கு அந்த வண்டில ஒருவழிய அட்ட போட்டு இது ஒரு இது மாரி பேலட்னு பேலட் போட்டு அத பொருள அடிக்கி மேலே வச்சுன்னு ப்ரோ அவ்ளதா
ம் ம் ஆ என்னோட ஒர்க் பண்ரீங்க
ஆ ப்ரோ நீங்க எதுமே வேலையா போ மாட்டீங்களா ப்ரோ
ஆ ப்ரோ நான் பிசினஸ்ல இருக்கே வேலைல்லா போமுடியாது பஸ்டுபாயிண்ட் நா நிறைய ஒர்க் பண்ணிர்ற ப்ரோ
இத டைமா இத இத இத இத இத ம் ம் இந்த டைமு இந்த டைம் கர்ட்டாகிதா ப்ரோ
மா இது எப்டி டெவ்லப் பண்றது அது எப்டி பண்றது எப்டி கஸ்டமர்ஸ் இது பண்றது
எங்கருக்கு உங்க கட
கடைச்சிருச்சி ப்ரோ கடன் சொல்ல முடியாது ஓ குடோனு
குடோனா ப்ரோ அப் பெரிய பிசினஸ் பண்றீங்கல்ல
அந்தளவுக் பெரிய குடோனுன்னு சொல்ல முடியாது ப்ரோ செ குடோன்னு சொல்லாங்க நார்மலாருக்கூ
ஓ அப்டியா ப்ரோ ஒரு நாளிக்கி எவ்ளோ பண்ணுவீங்க ஒரு நாளிக்கி இது ப புரொடக்ஷனு
ஃபஸ்ட் ஓ
ப்ரொடக்ஷனத்தா இது பண்ணீங்கலே ரெடி பண்ணீங்கலே ஒரே நைட்ல எவ்ளோ பண்ணீங்கன் கேகுறே அஞ்சியூனிட்டா ப்ரோ ப்ரோ அந்த ஐநூறு யூனிட்டு ஒரே நாள்ல காலியாயிருமா இல்ல லேட் ஆகுமா அது இதாவத்துக்கு
அவுங்க ஒரு நாளிக்கி இந்த ஐநூறு யூனிட் தருவாங்க இப்ப வந்து அவுங்களுக் கஸ்டமர் வந்து டெலிவரி கொஞ்சோ லேட்டா எடுப்பாங்க அந்த மாரி முன்ன பின்ன இருக்கூ ஆனா எடுத்துருவாங்க அவுங் சொன்ன டைமிங்க்கு கொஞ்ச லேட்டாவு அவ்ளதா ஆனா அவுங் சொல்றத நம் கரெடா பண்ணி குத்துருவோ
ம் ப்ரோ நீங்க உங்க கம்பென்ல அதிக்பட்சமா எவ்ள ப்ரோ பண்ணி இருக்கீங்க இது மேனுஃபேக்ச் சிரிங் இதுது புரொடக்ஷ்னு
புரொடக்ஷ்ன்னா ஒரு ரெண்டாயிரோ யூனிட்லா கூட பண்ணிகிற ப்ரோ அதெல்லா எப் எந்த மாரி டைம்ல வருனா
ம்
தீபாவளி
ம்
பொங்கல்
நெட்டுவ டைம்ல வருமா ப்ரோ
ஆமா பெஸ்டிவல் டைம்ல ட்ரஸ்ஸிங்லா எடுப்பாங்கல்ல ஃபேமிலியா போயிட்டு அந்த மாரி டைம்ல நல்ல பல்கா ட்ர் வரூ அதுலயே நல்ல ஒரு வருமானோ எடுத்துல்லா
அப்டியா ப்ரோ ப்ரோ இவங்க எம்ப்ளாயிஸு சம்ப்ளோ உங்கக்கு உங்க எம்ப்ளாயிஸ்கெலா
எம்ப்ளாயிஸ் ஸ்டார்டிங்னா ஒரு பதினெட்டாயிரோ தரோ
ம் எக்ஸ்பீரியன்
எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கலா நாப்பதாயிரலா வாங்குறவுங்க கூட இருக்காங்க ப்ரோ டிசைனிங்ல
ஓ டிசைனிங் மட்டுமா ப்ரோ டிசைனிங்னா எப்டி
ஆனா டிசைனிங் வந்து ஆ சாரீ டிசைனிங் மட் சொல்றே
அப்டியா ப்ரோ
ம் இது நார்மல் டிசைனிங் லா ஒன்னுல்ல அந்தளவுலாஷ்டோ அந்த டி ஷர்ட்டு ஃபேண்டு அ தெல்லா நார்மல் வ கம்பெனிங் ஏதாச்சி ம் எதாச் ஃபேமஸ் ஆவூல அந்த டிசைன் அப்டியே பட்டு இது பண்ண அப்டியே இது பண்றோ சாரீஸ்தா கொஞ்சோ டிசைனிங் ஒர்க்லா நறைய பண்ற மாரி இருக்கூ
ப்ரோ உங்க கடைல சாரீஸ்லா எந்த மாரி இர்து பட்டு பட்டு சாரி தாம் பண்ணுவீங்காப்டி
ரொம்ப நார்மல் ரெடிமேட் சாரீஸு கிராண்டா சாரீஸு
அப்டியா ப்ரோ ப்ரோ உங்க ச உங்க சாரீஸு வேறூ இந்த லோக்கல்ல மட்டமா இல்ல ஃபாரினுகு எக்ஸ்
எக்ஸ்போர்ட் பண்ற அளவுலா இல்ல ப்ரோ அது என்ன அதுக்கேத்த ஆளூங்கல்லா இல்ல ஏ இப்பதா ஒரு த்ரி இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆவுது கம்பனி ஸ்டார்ட் ஆயி
அப்டியா ப்ரோ
ம் இன்னோ ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகு டெவலப் ஆக
அப்டியா ப்ரோ
பண்ணலா அதுக்கான மெட்டீரியல் இன்னு நல்லா குவாலிட்டியா பண்ணம்முனா நல்லா லிரிக் ச ஆவ்லா இப்ப இருக்கத வெச்சி பண்ணோமனா கொஞ்சோ கஷ்டமாதா‌ இருக்கோ சுவக்கியா ப்ரோ
ஓகே ப்ரோ நா ப்ரோ நீங்க இது சும்மாதான் சொல்ல வந்த ம் நா பரு சொல்ல வந்தத மறந்துட்ட சொல்றத மறந்துட்ட ப்ரோ நா வேற ப்ரோ நீங்க வேற என்னவோ பண்ணீங்க இது மட்டு பண்றீங்ளா சேரீஸ் ஷர்ட் மட்டு பண்றீங்ளா இல்ல இந்த ஆ ஏ ப்ரோ இந்த இப்ப ட்ரெண்டிங்காகருக் இருக்கற இப்போ ஷர்டோ பண்லலா ப்ரோ நீங்க அது பண்ணா நல்லா ஓடுல்ல
இப்பதான்டா இப்ப தா வந்துருக்கோ இன்னு டெவலப் ஆகல இன்னு
ப்ரோ
ம் செரி ஓகே ப்ரோ
ப்ரோ நா இப்போ எனக் தேவப்பட்டா உன்கு காண்டேக்ட் பண்ணவா ப்ரோ